ஓ எ ஃப்ரெண்ட் எப்டி இருக்கீங்க
என்னங்க வித்தியாசமா பேசுறீங்க யாருன்னு தெரியாம பேசுறிங்
என்ன பேசக்க கூடாதா ஃப்ரெண்ட ஃப்ரெண்டுன்னு பேச கூடாதா
இல்ல அப்டி இல்ல எடுத்தோனயே வந்து யாருன்னு தெரிஞ்சு பேசு சேரிங்களா தெரியாம பேசுறீங்களான்னு தெரியலையா கன்ஃபயூஸ் ஆயிட்ட நானே
இப்ப யாரா இருந்தாலு நமக்கு ஃப்ரெண்டு தானங்க ஃபரென்னு சொல்றதுல ஒன்னு தப்பு இல்லையே
ஐயோ நா அப்டி சொல்ல வரல எடுத்தோனே ஹலோ பிரெண்ட் அப்டின்னீங்களா அதா சேரி சேரி அப்ரோ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க லைப் ஷெடுல் எப்டி போகுது
நல்லா போய்ட்டுருக்கு ஹாப்பியா இருக்கு
சேரி செரி
அப்டியு ஒரு ஒடனே ஹாப்பியா இருக்கு அப்டின்னா ரொம்ப ஹாப்பியால்லா போலங்க ஏதோ அப்டி மேல அப் அண்ட் டவுன் மாரி போய்ட்டு இருக்கு
ஓ அப்டிங்களா என்னாச்சு அப் அண்ட் டவுனுக்கு
எங்க ஒரே லீவு லீவு லீவுனு லீவ் முடிஞ்சிச்சு லீவ் ஃபுல்லா வெக்கேஷன் போணு அங்க போணு இங்க போணுன்னு இது பண்ணி கடைசியில ஒண்ணுக்குமே போல ஆப்பே ஒடம்புக்கு கொஞ்ச ச சரியில்லாம போயிடுச்சா இவரு கோல்டு அந்த மாரி வந்து எல்லாத்தயு சொதப்பிடுச்சு சரி பிரெண்ட்ஸங்களோட வெளியே போலான் பாத்தா அதுவு வந்து ஒவ்வொருத்தியு வந்து ஆனா அங்க போறே இங்க போறேன்னு சொல்லிட்டு வெக்கேஷன் போயிட்டாக
வெக்கேஷன் போயிட்டாங்களா நீங்களும் வெக்கேஷன் போலாமே என்னாச்சு உங்களுக்கு போறதுக்கு
அதா ஹெல்த் ஹெல்த்கொஞ்சொ முடி
அய்யய்யோ ஓ பிளட்டு கம்மியா இருந்துச்சு ஒரு வாட்டி சொல்லிருந்தீங்களே அதுவா
ஆம் ஆ அந்த பிரச்சன இல்ல இப்ப ஃபீவரு இந்த கோல்டு வந்துச்சா அது ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்தா ரொம்ப அது டிங்கு ஃபீவர்ன்னு சொன்னாங்களா
அய்யய்யோ டெங்குனா உங்க பிளாட்லஸ்ல்லா கொரஞ்சுடுமே ஏத்துனீங்களா
ஆமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி ஏ கேக்குறீங்க இப்டி வந்து அது ஃபுல்லா இந்த லீவே வந்து டோட்டல் வேஸ்டா போய்டிச்சு
அச்சச்சோ ம் சேரி ம்
எங்கேயாவது வெக்கேஷன் போலா நெறைய பிளேசஸ்ல்லா இருக்கு அடிக்கிற வெயிலு க்கு கொஞ்சோ கூலிங்கான பிளேசஸ் போவோ அப்டின்ட்டு எல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தே கடைசியில எல்லா பிளானு வந்து கேன்சல் ஆயிடுச்சு
கிட்டயாங்க இருக்கு திடீர்னு அப்டித்தா ஆகு
அ இல்ல பசங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போலா அது வேற எ ஃப்ரெண்ட்ஸ் அங்க போறாங்க இங்க போறானங்கன்னு சொல்லிட்டே இருந்தான்ங்களா
ல நாங்க வெக்கேஷன் இங்க போனோ அங்க போனோனு அதனால சொல்றாங்க
ஒவ்வொருத்தனு ஒவ்வொ எங்க போன அது என்ன இது போய்ட்டுக்காம் பாரு அப்டின்ட்டு நம்ம சொல்ல வந்து சொன்ன இல்லாம போச்சுன்னா நட என்டா பண்ண நீங்க வேனா போயிட்டு வன்தினா நீங்க வராமா நாங்க எப்டி போ முடியும் நா பேய்ட்டு வந்த பாத்து செஃப் அ பொய்ட்டு வாங்கட்டு
ம்
இல்ல கதட்டு நாங்கோ இல்ல போல
இங்க இப்ப தனியாலாம் அனுப்பாதீங்க இங்க வெக்கேஷன் னு சொல்லிட்டு நெச்சல் கொளத்துல எல்லாம் போய் பிள்ளைங்க மூச்சு தினரிறுது அதெல்லா பாத்து நம்ம கைக்குள்ள வச்சுதான் அனுப்பனும் நம்ம அமிச்சிரா கூடாது அப்டி பாத்து அனுப்
ஆமா ஆமா ஆமா இப்ப எடையில கூட ஏதோ ஒரு அது என்னது தீம் பார்க் எதுலயோ ராட்டணம் எல்லா வே
ஆ ஆமா ஒடஞ்சு விழுந்துடுச்சு ஆமாங்க அதான் பாத்து அனுப்பனு நீங்க பாட்டுக்கு அனுப்பாதீங்க நம்ம கிட்ட இருக்கிற வரைக்குதான் நம்ம பசங்க சேஃபா இருப்பாங்க
இது பசங்க கொஞ்ச வளர்ந்துட்டாங்க இல்லயா நம்மளும் கூப்ட்டு போக முடியலன்னா அவங்க எங்கதான் போவாங்க பாவம் இல்ல சொன்னே அவனுங்க அதோட சொல்லிட்டாங்க இல்ல நீங்க வராம நாங்க போமாட்டோன்னு சொல்ட்டாங்க நீங்க வா உங்களுக்கு உடம்பு சரியாட்டும் பாக்கலாம் நம்ம அடுத்த இதுக்கு லீவுக்கு வந்து நம்ம போலாம் அதான் செரி இப்ப எக்ஸாம்ஸ் வ லீவ் எதுவும் விட்டாங்கன்னா பசங்கள கூப்பிட்டுட்டு போலாம்
ம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஒடம்ப செரியில்லனா அது வரதான் செய் செய்யும் நம்ம அதே பாத்தட்டு இருக்க முடியாதுல பசங்களுக்கும் நம்ம பாக்கணு
ஆ அவங்கள வந்து நம் நம்ம சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வெச்சட்டோமா எக்ஸாம் முடிஞ்சதும் அங்க போலாம் இங்க போலான்னு அவன்ங்க தான் ரொம்ப வெக்ஸாயிட்டானங்க ஐயோ மம்மிக்கு ஒடம்பு சரியில்லாம போச்சு இப்ப நம்ம எங்கேயும் போ முடியலையே அப்டின்ட்டு ரொம்ப வருத்தப்பட் டங்க அதுதான் மனசு கஷ்டமா இர்க்கு
வருத்தப்படாதீங்க பசங்க செரியாயிடுவாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லா வருவாங்கல்ல வீட்டுக்கு அப்ப அதுல கொஞ்சம் மிங்கலாயிடுவாங்க நீங்க வருதப்படாதீங்க
அதான் அதான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் லீவ் வந்துச்சுன்னா கண்டிப் பா வந்து உங்கள கூப்ட்டுட்டு போறேன் அட்லீஸ்ட் இங்க நியர் பை எங்கயாவது வேணா நம்ம ஒன் டே ட்ரிப் அந்த மாரி டு டேஸ் சாட்டர்டே சண்டேஸ்ல வேணா நம்ம போலாம்ப்பா அப்டினே சேரி சேரி
சேரிங்க சேரிங்க ம் இவங்களுக்கு எதுவும் டயட் கொடுத்திரு க்கங்களா ஃபீவருக்கு
ஆ சாப்பாடு வந்து கொஞ்சோ நான்வெஜ் எடுத்துக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச ஹெல்தியா வந்து சாப்டுங்க அ ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாரி கொஞ்ச சாப்பிட சொல்லியிருக்காங்க
ஓகே ஓகே அப்போ உங்களுக்கு ஒடம் முடியல பசங்க வீட்ல யாரு பாத்துக்கறாங்க உங்களுக்கே ஒரு ஆள் பாக்கணும் போலயே
இல்லப்பா இல்ல பசங்க அவுங்க அவுங்க வந்து சாப் சமையல் மட்டும் நான் கொஞ்சோ எந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் மத்த கொஞ்சோ வீடு க்ளீன் பண்றது வெசல்ஸ் வாஷிங் அதெல்லா வந்து ப பசங்களே பாத்துப்பாங்க
பரவால்ல உங்களுக்கெல்லா ஹெல்பிங் பசங்களா இருக்காங்களே பரவால்ல நீங்க நல்ல ஹாபிட்டா கொண்டு வந்துட்டீங்க
அது சின்ன வயசுல இருந்து அப்பிடி நம்ம கொஞ்சம் அவங்கள பழக்கிட்டோமா அதனால இப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சோ ஒடம்பு முடியலைனாலு அவங்க எடுத்து கேர் பண்ணி பாத்துப்பாங்க ஏனா நம்மளுக்கு வேற யாரு இல்லையே பாக்குறதுக்கு
ஆமாங்க ஆமாங்க
அதனால அவங்களே வந்து எல்லா பண்ணிடுவாங்க
பரவால்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பசங்க இருக்காங்களே அப்ப நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இல்ல அ
சின்ன பையனுக்கு குக்கிங் தெரியாது குக்கிங் நாலேஜ் எல்லா கெடையாது பெரிய பையே ஓரளவுக்கு கொஞ்சோ சமப்பா
ஆ பரவால்லையே சூப்பருங்க சூப்பருங்க
அவ வந்து அப்படின்னு எல்லா வேலையு செய்ய முடியாதுல்ல பசங்க கிட்ட சொன்னோனா அப்றோ எல்லா வேலையு அம்மா என்னா நம்மக்கிட்டே சொல்றாங்க அப்டின்ட்டு நெனப்பாங்க நா கொஞ்சோ கொஞ்சோ எந்திருச்சு முடிஞ்ச அளவுக்கு சமச்சு தரம்பா ஆ பசங்க வேணாமா நாங்களே பாத்துக்குறோ நீங்க சொல்லுங்க அப்டின்னு தா சொல்லுவா செரி நம்ம நம்மளு ஹாஸ்பிட்டல்லயு ஒன் வீக் மேல ஸ்டே பண்ணிட்டு இப்ப வீட்லயு வந்து அப்டியே படுத்தே இருக்கறது ஒரு மாரி போரிங்கா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க
அதனால கொஞ்ச சமைக்
அதுவே நமக்கு அங்க இருந்துட்டு இங்க வந்து ரொம்ப கொஞ்ச டயர்டா ஃபீல் ஆகு பாடி டக் டக்குனு நம்மளோட ஒர்க்க நம்ம பாக்க முடியாது ஒத்துழைக்காதுல கொஞ்சோ படுத்துட்டே வந்தனா அந்த ஃபீல்ல தா இருக்கு பாத்து பொறுமையா கொஞ்ச கொஞ்சமா பண்ணுங்க அதா உங்க பசங்களே உங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்றாங்களே
அதா நா சொன்னே சமைக்கிறது மட்டு நா கொஞ்சோ கொஞ்சோ செய்யறே ஆ மத்தவொர்க்லா நீங்க ரெண்டு பேரு மூணு பேரு இருக்கீங்க ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க என்னால முடிஞ்ச வேலைய சின்ன சின்னதா நா பண்றே அதா பையே திட்டுவா தண்ணியில சும்மா கைய வச் சு இது பண்ணாதீங்க உங்களுக்கே ஒடம் முடியல வேணா நா பாத் நா தா செய்யறேன்னு சொல்றேல நா வெளியே போயிட்டா என்ன உங்கள செய்ய சொன்னாங்களா அப்டின்னு சத்தோ போடுவா
பரவால்ல பரவால்ல அவுங்க நல்லா கேரிங் பசங்களா இருக்காங்க
ஆமா ஆமா ரொம்ப பத்தரமா பாத்துட்டு இது பண்ணிப்பாங்களா அதுனால இப்ப நம்மளு கு உங்களுக்கு கஷ்டோ குடுக் ககூடாது இல்ல
ம் ஆமா இப்புடி நல்லா ஹெல்ப் ஒர்க் பண்ற பசங்களா இருக்காங்க நம்ம அவங்க வேல வாங்கணுன்னு தோணாது கஷ்டோ கொடுக்கணும்னு தோணாதே நல்லா கேரிங்கான பசங்களா இருக்காங்களே
அதனாலயே நம்ம வந்து செரி இப்ப அவுங்க ஸ்கூலுக்கு போகணு அதுக்காக நம்ம கொஞ்சோ அவங்களுக்கு ஹெல்பா இருக்கணுல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வே முடியலனா சொல்லிடுவே ப்பா எனக்கு முடியல நீங்க கொஞ்ச கடையில வாங்கி சாப்டுக்கங்கப்பா அப்டின்னா அது பரவால்ல நாங்க கடையிலயே வாங்கி சாப்ட்டுக்கிறோன்னு தா சொல்றா நா தா வந்து வேண்டா எதுக்கு இப்ப நறைய இந்த கிஸ் இஸ்யூஸ்ஸுல்லா வந்துச்சு பெட்ரோலு அது இதுன்னு வந்துச்சி இல்லைங்களா அதுல ஹோட்டல் இப்ப நறைய ஹோட்டல்ஸு குளோஸ் பண்ணிட்டாங்க
ம்
அ இந்த சாப்பாட்டுக்கா பசங்க அங்க எங்க எதுக்கு ஓடிட்டு இருக்கோ
நெறைய ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சில ஹோட்டல்ஸ்ஸுலலா சும்மா சாதாரண தோசைக்கே ரொம்ப ஹெவி சார்ஜ்
ஆமா ஏன்னா வந்து எல்லாமே வெல ஏறி போய்ட்டு அப்பா அவுங்க பண்ணுவாங்க நம்மகிட் டதா அந்த காச இது பண்ணுவாங்க நா அதா சொன்னே இந்த சாப்பாட்டுக்காக எதுக்குப்பா ஓடுறீங்க நானே செஞ்சு தரே மத்த டிஃபன் கூட எ பையனே பண்ணிப்பா மதியானோ லன்சுக்கு மட்டு ஏதாவ்து ப்ரிப்பர் பண்ணி ஆ குடுத்தேனா சாப்பாடெல்லா கூட அவனே வடிச்சிருவா
ஆ பரவாயில்ல கையில கால்ல ஊத்திக்க மாட்டாங்களா
இல்ல இல்ல அது வந்து கா பா ஆமா ஆமா அது நா சொல்லியிருக்கே உ இன்னொரு பாத்திரத்த வச்சு இது பண்ணி அதுல கவுத்து வச்சற மாரி ப்பி ரெடி பண்ணி குடுத்துருக்கே அதுல வச்சு சாப்பாடு வடிச்சிருவாங்க அதனால ப்ரச்
அதனால அவுங்க நல்லா ஹெல்ப் பண்ற பசங்க இருக்காங்க நீங்க அது கவலைப்பட தேவையில்ல
அதனால சொல்லிட்டே தா இருப்பா நீங்க எதுவு சமைக்க வேணா விடுங்க நாங்க பாத்துக்கறோ பாத் துக்குறோங்க செரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு செஞ்சு
முடிஞ்சா அளவுக்கு நீங்க சமைக்க முடியாத அளவுக்கு வெளியே வாங்கி சாப்ட்டுட்டு செரி காச பாத்தா முடியாதுல
இல்ல இல்ல அப்டின்னு இல்ல காசயெல்லா பாத்து இது பண்ல எப்டி இருந்தாலு நம்ம சமைச்சாலு அதே கா சு தா ஆகப்போது என்ன கொஞ்ச நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கு கடையிலன்னா அளவாதானே குடுப்பாங்க சாப்பாடு கெடைக்க மாட்டேது அது அவுங்களுக்கு ஏத்த சாப்பாடு கெடைக் க மாட்டேன்து ஆ சீக்கிரமே வேற காலி ஆயிருதா அதனால பாவு பசங்க ஒரு சில நேரோ பட்னியா வந்துறாங்க சாப்பாடு இல்லமா காலியாடுச் சி அப்டின்னு செரி
கொஞ்சோ சிலிண்டர் இல்லாதனால ஒரு எடத்துல கெடைக்காம சீக்கிர காலி
ஆ அதனாலதா செரி வீட் டே நா செஞ்சு தரே எப்டியோ போது ஆ அக்கா செரி பாத்துக்கோங்க அ ஆ ஓ கே ஓகே ஓகே பாய் ம்மா ஓகே பாய்